ஹலோ
வணக்கம் ஆ கேக்குது வணக்கம் எப்டி இருக்கீங்க ஆ நானும் ரொம்ப நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
நா சும்மாதா வாக்கிங்
ஓ சேரி சேரி நைட் டைம் வாக்கிங் போறது ரொம்ப நல்லது அங்க மழ பெய்தா
இல்லங்க வெயில் தா
ஐய்யோ இங் இங்க பயங்கரமான மழ இன்னைக்கு ஒரு ரெண்டு மணிவரைக்
ஓ சூப்பர் சூப்பர் மழன்னா நல்லது தானே க்ளைமேட் நல்லா சில்லுன்னு
மழ இந்த மாரி நல்லா பேஞ்சுட்டா பிரச்சன இல்ல ஆனா கொஞ்சோ தூரல் அந்த மாரி இருந்துச்சுன்னா வெ க்கைய பயங்கரமா கெளப்பி விட்ரு அது ஒன்னுதா
ஹீட்டாயிரு நெறைய
ஒரு வழியா வெயில் காலோ தாண்டி ட்டோ ஆனாலு இன்னு மொத மாரி காத்து அந்த மாரி இல்ல சாய்ந்திரத்துக்கு மேலதா காத்தே அடிக்குது
ம் வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லா நல்லா இருக்காங்க அங்க எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
பசங்களுக்கு இது சாப்பாடெல்லா குடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா சாலிட் ஃபுட்டு
ஆ கொஞ்சோ கொஞ்சோ ஆ குடுக்குற குடுக்குற
ம் பரவால்ல கொஞ்சோ சாலிட் ஃபுட் சாப்ட ஆரம்பிச்சுட்டா கூட நீங்க நைட் டைம் உங்களுக்கு ஃப்ரீ கெடைக்கும்
ஆமா ஆமா நைட்டு ச இட்லி தோச
ஆ
அந்த மாரிலா ஊட்டி விட்டுருவே நைட்டு
ம் நாங்க என்னோட பைய வந்து ரொம்ப வெயிட் கம்மி பெறக்கும் போது ரெண்டு கிலோ கூட இல்ல அதனால வந் து ஒன் இயர் வரைக்கோ அவுங்களுக்கு இதுதா‌ பவுட்ரு பாலு அந்த மாரி தா குடுத்தோ லிக்விட்‌ மட்டு தா குடுத்தோ சாலிட் ஃபுட் குடுக்கவே இல்ல அதனாலதா எங்களுக்கு ஆமா வெயிட் ரொம்ப கம்மினால அவுங்க டைஜிஸ் அவே வாமிட் வந்து எப்டின்னா மூக்கு வழி வந்துரு அவுங்களுக்கு அதனால அவுங்க வெயிட்டு கம்மி அதனால நம்ம வேமா வந்து அவுங்கள ஃபோர்ஸ் பண்ண வேண்டா கொஞ்சோ ஸ்லோவாவே போய்க்கல அப்டின்னு சொல்ட்டாங்க டாக்டர் நாங்களு அதனால தா செரி அப்ப இதுதா நல்லதுன்னு சொல்லி ட்டு அந்த மாரியே போயிட்டோ அதனால தா எங்களுக்கு வந்து எப்டியு ஒரு ரெண்டு வயசு வரைக்கோ நாங்க பாத்துட்டோ டாக்ரு வந்து ஒரு வயசு ஒன்னே கால் வயசு ஆகட்டு சொன்னாங்க நாங்க அதுக்கப்றோ சேரி கொஞ்சோ பொறுமையாவே நம்ம சாலிட்‌ ஃபுட் குடுத்துக்கலா அப்டின்ட்டு ஒரு ரெண்டு வயசாச்சு அதுக்கப்றோ அவுங்க சாப்பாடு விரும்பி கேட்டு சாப்ட ஆரம்பிக்க
ம் அது இருக்குதா ஒர் ஒரு ப பசங்களுக்கு அந்த மாரி இருக்குந்‌தா
ஏன்னா வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி அது ஒண்ணுதா கொஞ்சோ பிரச்சன எங்களுக்கு வந்து
ம்
ஒரு பையே ஒண்ணு என்னூறு இருந்தா ஒரு பையே ஒண்ணு தொள்ளாயிரத்து அம்பதுதா இருந்தானே
அப்டியா ஆமா ட்வின்ஸ்ஸுலங்க அது இருக்குந்தா கொஞ்சமாச்சு
ம்
என் பேபி வந்து பொறக்கும் போது டூ கேஜி எயிட் ஹண்ட்ரட் க்ராம் இருந்தா ஆனா எனக்கு வயிறே தெரியாது நெறையா பேருக்கு நா ப்ரெக்னன்ட்டா இருக்கேன்னா என்னன்னே தெரியாது
ம் எனக்கு தெரி
ரொம்ப ஒல்லியா குட்டியாதா இருப்பே ந நா அதுவு அதுல என்ன காமெடினா அப்போ நா பெத் நா எனக்கு டெலிவெரி ஆனது எங்க ஆர் எஸ் ஆர் எம்-ல தா இங்க இருக்குற ஹாஸ்பிட்டல்ல தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தா ஏன்னா வந்து நம்ம செக்கப்க்கு போவோல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம ஏரியால இருக்குற ஹாஸ் பிட்டல்ல அங்க நா போய்ட்டே தெரியாத்தனமா போய் மாட்டிக்கிட்டே மாட்னோன அவுங்க அங்கேந் தே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி என்ன அங்கந்தே இங்க அம்ச்சோன அட்மிஷன் போட்டாங்க நாங்க எவ்ளோவோ சொன்னோ இல்ல நாங்க வெளில பாத்துக்கிறோனு இல்ல இல்ல அட்மிஷன் போட்டாச்சுன்னா அவ்ளோதா வெளில போ முடியாது அது ஜெயில்ல போய் லாக் ஆன மாரி ஆயிடுச்சு எனக்கு எனக்கு ரொம்போ பயோ அந்த ஹாஸ்பிட்டல் நா அங்க மட்டும் நா அதா நா அப்பப்ப சொல்லிட்டு இருப்பே எங்க அம்மா தானே பாக்கணும் ஃபர்ஸ்ட் டெலிவரி எங்க அம்மாகிட்ட சொல்லுவே என்ன வேற எங்க வேனா கூப்டு போங் க எனக்கு இந்த ஆர் எஸ் ஆர் எம் மட்டும் வேனானு நா அவ்வளோ ஸ்டிரிக்டா இருந்தே ஆனா அந்த கடவுள் பாத்தீங்கன்னா நா அங்கதா போய் அங்கதா எனக்கு வரணுன்னு இருக்கு நீ என்ன சொன்னாலு உனக்கு அங்கதான்னு எழுதிருக்கு போல அங்க போய் அட்மிட் பண்ட்டாங்க என்னால அந்த டைம்ல வந்து என்னால எதுவுமே சொல்ல கூட முடியல அப்ப அந்த ஸ்டேஜ்ல எப்படியோ ஒண்ணு வந்துட்டா போதும் அந்த மாரிதா இருந்துச்சு
ஆ
குழந்தைய பெக்கல நாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ட்டு இருக்கே பைன் எனக்கு ஹெவி பெயின் துச்சு பேக் பெயின் ஸ்டோமக் பெயின் ஆனா எனக்கு வந்து அந்த இது வாய் ஓபன் ஆகல
ம்
அதனாலயே என்னை பாக்கல இல்ல நீங்க போய் படுங்க படுங்கன்னு என்ன வந்து அப்படியே அடக்கியே வச்சுட்டு இருந்தாங்க ரெஸ்ட் ரூம் நா போறேன் இப்டி லூஸ் ஆக்கிதா போடுவோ ஆப்வியஸா கொழந்த பெக்கும்போது லூஸா தா இருக்கும் நைட்டி நம்ம நைட்டிலா அப்ப ஒருத்தங்க கேக்குறாங்க என்ன ஒனக்கு கொழந்த பொறந்துடுச்சா என்ன கொழந்த அய்யோ இன்னும் கொழந்தையே பொறக் நானே வழியில வேதன படுறேன் என்ன கொழந்த பொறந்திருச்சா என்ன கொழந்த சிரிச்சுட்டே வேர கேக்குறாங்க ஏன்னா ந நான் தா அங்க ரொம்ப அராஜகம் பண்ணிட்டே கத்தி அராஜகம் ரொம்ப பண்ணிட்டே என்ன பாத்து ஒருத்தங்க பயந்து அவங்களுக்கு வலி வந்து அவங்க போய் சீ செக்ஷன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு
அப்படியா உங்களுக்கு ஆப்ரேஷனா
இல்ல இல்ல எனக்கு நார்மல் தா எனக்கு ஹெவி பெயின் எனக் எல்லாமே இதாயிடுச்சு அந்த ஓப்பன் ஆகல நாலா வந்து நியூட்ரஸ் ஓப்பன் ஆகலன் தா என்ன வந்து வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா என்னென்னமோ பண்ணி ஆனா என்ன வலி என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல இப்படிலா வலி இருக் குமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப வந்து எப்படி பண்றது ரொம்ப வீக் ஆயிட்டே எதுமே சாப்பல பண்ல ரொம்ப பெயின் அடக்கி அடக்கி அடக்கி வீக் ஆயிடுச்சு சாப்டவே முடிய மாட்டேங்கிது அம்மா நைட்டு தோச ஊட்றாங்க என்னால அது முழுங்க முடியல வலியால யோ என்னால முடியல கத்துறே சீ செக்ஷன் பண்ணுங்க இல்லன்னா ஏதாச்சும் பண்ணிப்பே நா எங்காச்சும் போயிடுவே அந்த ஸ்டேஜ்ல சைக்கோ மாதிரி பிகுவுப்பண்ணா சந்திரமுகியா மாறுன தருணன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி எங்க அம்மா இந்த பா புருக்கா போட்டுருந்தாங்க எங்க அம்மா அந்த புர்காவல்லாம் போட் டு கிழிச்சி ஷால் எல்லாம் இழுத்து எங்க அம்மா அழுறாங்க ஐயோ பரவாயில்ல சீசெக்ஷனே பண்ணீருங்க என்ன‌ எங்க ஆண்டி இருக்காங்க ரகடா இருப்பாங்க அவுங்க கொஞ்சோ சி செக்ஷன்லாம் இல்ல நீ நார்மல் தான் நீ நீ என்னதான் எங்க அம்மா கொஞ்சம் சென்சிட்டிவா இருப்பாங்க ரொம்ப பயப்படுவாங்க வலி அதல்லாம் அதனலா அவு க அழுதுட்டே சொல்றாங்க பொண்ணுக்கு சிஷெக்சனே பண்ணிடுங்க டாக்டர் கிட்ட எங்க ஆண்டி அதெல்லாம் இல்லை அவ அப்படித்தான் லூசு அவ எதாத்தையும் சொல்லுவா நீங்க அதெல்லாம் ஒத்துக்காதிங்க நீங்க உள்ள கூட்டு லேபர் ரூமுக் கூட்டுப்போயி உள்ள உள்ள போய் படுக்க வெச்சு வந்துடுறாங்க அங்க வந்து எப்டி தெரிமா நமக்கு பிரைவேட்னா நம்ம தனியா இருப்போம் நமக்கு தனியா பாப்பாங்க இந்த மாரி கவர்மெண்ட்ல நம்ம கூடவே ரெண்டு மூணு பேர் வந்து டெலிவரி பாத்துட்டுருப்பாங்க அவுங்க்கு டெலிவரி பாக்கற அவங்க எப்படி பண்றாங்கன்னு ஸ்டெச்போடதா பாக்கறே எனக்கு ஷவரிங் ஆயிடுச்சு அய்யய்யோ இப்படி இல்லாம ஸ்டிச்சு போடுவாங்க என்னடா இது கடவுளே நா இதெல்லாம் எக்ஸ் பெட் பண்ணவே இல்லையேன்னு அப்புறம் எப்படி எப்படியோ திக்கி முக்க பீபி லோ ஆயிடுச்சுன்னு டிரிப்ஸ் ஸல்லாம் ஏத்தி என்னலோனாலு பரவால்ல உனக்கு நார்மல் தானு இழுத்துட்டு போயி ரெண்டு மூணு ஆயாம்மா ஆயம்மா வந்தாங்க அங்க இழுத்துட்டு போய் என் பெட்ல பருக்க வச்சு அந்த ஆக்சிஜன் மூச்சு எனக்கு மூச்சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனாலா இந்த ஆக்சிஜன்ல்லாம் வச்சு அழுது அழுது பிக்ஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு
உஹம்
ஆக்சிஜன்ல்லாம் வச்சு பைவ் மினிட்ஸ் தாங்க நான் இவ்ளோ வலிய அனுபவிச்சேன் ஆனா ஜஸ்ட் பை் மினிட்ஸ்ல எனக் கொழந்த பொறந்துருச்சி ஒரே த்ரீ புஷ் தான் த்ரீ புஷ் பண்ணி ஃபோர்த் புஷ்ல எனக்கு பேபி வெளில வந்துருச்சி கொழந்தை வாந்தாச்சி அவ்ளோதான் எல்லா பைனு அப்படியே ஸ்விட்ச்சு போட்ட மாரி ஆஃப்
ஆனா இதுல என்னன்னா நீ நீங்க வந்து நார்மல் அப்படின்றத் தனால நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க இப்ப அதே சீசேக்ஷனா இரு இருந்துச்சுன்னான் இப்ப எனக்கு ஏழு வருஷம் ஆயிச்சு எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ வரைக்குமே அந்த பேக் பெயின்ல இருந்து எனக்கு இதே கிடையாது விடுதலயே இல்ல
அது இருக்கும் தான் பேக் பெயின் வந்து மோஸ்ட்லி எல்லா உமன்ஸ்கும் இருக்குங்க கொழந்த பெத்த எல்லா உமன்ஸ்க்கும் இருக்கும் ஆனா வந்து ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க ஊசி அந்த ஊசியோட எஃப்பெக்ட் வந்து இருக்கும் அது நானு அக்கா எல்லாம் சொல்லிருக்காங்க எங்க அம்மாவும் மூணு சிசெக்ஷன் நாங்க மூணு பேரும் சீசிக்ஷக்சன் தா எங்க அம்மாக்கும் என் ரெண்டு அக்காவும் பஸ்ட் அக்கா வந்து சி க்ஷக்சன் தான் ஒரு பையன் செகண்ட் அக்கா ஒரு ரெண்டு கேர்ள்ஸ் ரெண்டுமே சிசெக்ஷன் தான் அதுவும் அவளுக்கு வந்து சீக்கரோ சீக்கரோ ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஒன் இயர் தான் ஒன் இயர்ல அவ வந்து த்ரீ மந்த் பிரெக்னென்டா இருக்கா ரொம்ப சீக்கரோ டாக்டர்ஸு செமையா திட்டனாங்க பண்ணாங்க அது என்ன பண்ணடு கடவுள் குடுத்துட்டாரு அத நம்ம அழிக்க கூடாது அதனால இல்ல அதுவு அதுவும் எங்க மாமா எல்லாம் ரொம்ப ஸ்டிரிக்ட்டு அதெல்லா வேணா பெத்துட்டு ஆப்ரேஷன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அவ பாவோ கண்டினியூஸ்ஸா ஒரு த்ரீ இயர்ஸா அவபீட் பண்ணிட்டு தான் இருந்தா ஃபர்ஸ்ட் பேபிக்கு செகண்ட் பேபிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா அவதா அவ ரொம்ப வீக்கு அவதா பாடி ரொம்ப வீக்கா இருப்பா அவளுக்கு போய் அவ்ளோ கஷ்டம் ஆனா இப் ப ஹாப்பியா இருக்கா ரெண்டு பேரும் ஒன்னா வளந்துட்டாங்க ஒருத்தி ஸ்கூல் போறா ஒருத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லாம ஜாலியா இருக்கா இப்ப அவ ஹாப்பியா நிம்மதியா இருக்கா
எனக்கு வந்து நான் நார்மல ஆகுறதுக்கே வந்து எனக்கு ரெண்டு வருஷம் தம் என் தா தம் தம்பிக்கு வந்து ரெ ண்டு வயசு ஆகறது வரைக்குமே என்னால எப்படின்னா செவரு ஏதாவது சாயறதுக்கு சப்போர்ட் இல்லாம உக்கார முடியாது அப்படியே நா ஒக்காந்தாலு அந்த எடத்துல பத்துநிமிஷ மட்டும் தா என்னால ஒக்கார முடியு அதுக்கு மேல கண்டிப்பா ஒக்கார முடியது இப்ப பாத்திர கழுவுறோ அப்பின்னாலுமே ஒரு லிமிட்க மேல என்னால நி க்க முடியாது பத்து நிமசோ நிக்கவு முடியாது உக்காரவும் முடியாது உ க்காரவு முடியாது அப்டியே முதுகு வந்து அந்த தண்டுவட மட்டு அடியே தீ பிடிச்சமாரி எரிய ஆம்பிச்சிரு அதுக்கு மேல வந்து பண்ணவே முடியாது
கரெட் அதுவு கஷ்டந்தா இல்லன்னு சொல்ல ஆனா பேக் பெய்ன்குறது ஆல்மோஸ்ட் எல்லா பொண்ணுங்களுக் கு வந்து ஒரு கொழந்தைன்ன வந்துட்டு அது கம்பல்சரி அது இருக்குந்தா